நண்பா என்ன பண்றீங்க நல்லா இரு க்கிங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா சாப்ட்டீங்களா
நா பாத்திங்கன்னா இயற்கைய ரசிச்ட்டு வெளிய போண்ட்டகிறன் நண்பா மனைவி பாத்தீங்கன்னா மனைவியும் பையணும் பாத்தீங்கன்னா டிவி பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே சாப் ப்டாச்சிங்க உங்க வீட்
செரி செரிங்க எல்லாரு சாப்ட்டாங்க நானு சாப்ட்டேங்க வீட்ல அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நான்தா சும்மா உக்காந்து காத்து செயற்கை காத்து வாங்கிட்டு இருக்கேங்க இயற்கை காத்து வாங்கல அப்புறம் நீங்க நாளைக்கு வேலைக்கல்லாம் போறீங்களா எங்க இப்போ எதாவது வேல இருக்குங்களா உங்களுக்கு
நாளைக்கு பாத்தீங்கன்னா வேல இருக்குங்க ஆனா பாத்தீங்கன்னா வேலைக்கு லீவ் போட்டன் மாமனாரு இவ்ளோ டேஸ் நல்லாதா இருந்தாரு திடீர்னு பாத்தீங்கனா ஒரு மண்ணு பாத் மண்ணேல கால் வச்சு சரிச்சு உலுந்து கழுத்துல பாத்திங்கன்னா கழுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ பாத்தீங்கன்னா முறிவு ஆயிருச்சி கட்டுப்போட்டு வீட்ல ஒரு மாசமா ஒரு மாத காலமா பாத்தீங்கன்னா அது கை கால்லா தூக்ககூடாது அதெல்லா சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிட் பண்ணியிருக்காங்க டாக் டரு அத நாங்கப் போய் இன்னைக்கு தா நடஞ்சு இன்ஸ்டன்ட்டு நாளைக்கு போய் பாக்கலானு சொல்லியிருக்காங்க
சேரி சேரிங்க எப்டிங்க இப்ப பரவாயில்லைங்களா இப்ப எப்டி விழுந்தாருங்களா இல்ல ஏதாது ச் அவரா போய் தெரியாம வழுக்கி விட்டு விழுந்துட்டாருங்களா இல்ல ஏதாது நாய்கீய் வண்டியில போய் குறுக்க வந்து ஏதன்னா அந்த மாரியாயிடுச்சுங்களா
இல்ல இல்லைங்க இப்ப ஒரு மண் இருந்திருக்குங்க ப தெரிலங்க அது என்னன்னு ஆனா கால் சரிச்சு விழுட்டாரு அட்டுக்குது ஏன்னா வயசு ஆகுது இல்லைங்க
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எதுவுமே நம்ம கையில இல்லைலங்க ஆமாங்க எதுவும் பாத்துதாங்க போணும் எதுக்கும்
ம் ம் ஆமா ஆமாங்க இப்ப அ நேத்து போனோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத் என்ன எங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து குளிச்சிட்டு காலெடுத் வெளிய வச்சிருவாங்க கால் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல உட்பட்டு படக்கனு இருச்சுங்க காலு
சேரி சேரிங்க அதெல்லா சொல்ல மு டியதுங்க ஏன்னா எப்ப என்ன நடக்கணும்ல நல்லா நா நடந்துட்டு இருப்ப திடீர்னு கால் உடைந்து கீழ விழுகுறோம் சும்மா தா விழுந்திருப்போ திடீனு கால் ஒடஞ்சிரும் அதெல்லா நம்ம கைல இல்லிங் எதுவுமே
ஆமா ஆமாங்க எதுவுமே நம்ம கையில இல்ல இப்ப ஏன்னா இன்னிக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்ல முடியாதுங்க ம்
உண்மையாகுமே
ம் ஆனா அந்த பணத்த தேடி எல்லாரு ஓடிட்டுதானே இருக்கோ நாளைக்கு நம்ம விடிய விடியல பாப் போமான்னு தெரியுது ஆனா பணம் ஒன்னு தேவ இருக்குது பாத்தீங்களா
நீங்க விடியிலுக்கு எதுக்கு போயிட்டீங்க அடுத்த நிமிஷமே நிச்சயம் இல்லாத வாழ்க்க தாங்க அடுத்த நிமிஷமே சொல்ல முடியாது எப்ப என்ன நடக் என்ன அத சொல்லுங்க ஃபஸ்டு அப்றோ நாளைக்கு வெளிய போறோனு நீங்க சேரி எப்ப கிளம்புவீங்க எப்ப போயிட்டு வருவீங்க
நாளைக்கு வெயிலுங்க போய் நாளைக்கு தெரிலங்க என்ன பண்ணுவன்னு நாளைக்கு போயிட்டு திரும்பி வர்ர மாரி இதுதா இருக்குங்க ஆனா நா பைக் பைக்கு கொஞ்சோ ரெடி ஆயிருச்சுைங்க பைக் அப்பாவ ரெடி பண்ண சொல்லிருக்கே ரெடி பண்ணிட்டாருன்னா நான்பா ங்கன்னா நாளைக்கு வந்துருவங்க பைக் ரெடி ஆகட்டி அடுத்
பரவாயில்ல பரவாயில்லிங்க எப்டியாருந்தாலு நைட்டு வந்து வரும்போது பாத்தீங்கன்னா பேருந்து இல்லாம இருக்கலா நடுத்தெரவுல நிக்கிற மாரி பேருந்து நிலையத்துல வெயிட் பண்ற மாரி எல்லாம் இருக்கிற மாரிலா இருந்தா தயவு செஞ்சு அங்க எல்லா தங்கிட்டே வந்துருங்க ஏன்னா இப்ப இருக்கிற நெலையில பாாரத்தீங்கன்னா நெறைய நடக்குது எதுவு சொல்ல முடியாதுங்க
ஆமாங்க ம் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க
இருந்தாலுங்க இப்ப என்னதா இப்ப என்னதா அனுபவ இருந்தாலுங்க எப்ப என்ன நடக்குனு சொ சொல்ல முடியாதுங்க ஏன்னா எப்பவுமே இந்த மாரிதா போயிட் ருவோ நமக்கு என்ன இப்டித்தா நம்ம இருந்திருப்போ நம்ம நமக்கு என்ன அப்டின்றுக் ஓ தப்பி தவறி அங்க வந்து எப்டிங்கன்னா ரவுடிகளோ இல்ல கொள்ளை கும்பலுகளு அதிகமா இருந்திருக்கலா இப்ப காவல்துறை வந்து கண்டுக்காம இரு லா அதெல்லா எதுவுமே சொல்ல முடியாதுங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா இப்ப சில பேர் கெட்ட பேர் வாங்கி தரக்காக யாரா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆமா அதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்குது அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா செரிங்க அதனால காலைல விடிய காலையல வந் இருந்திங்கனா கூட நாலு மணிக்கு அங்கருந்து கிழமினா கூட எந்திரிச்சி கிளம்ப்னிங்ன்னா கூட இங்க வீட்டுக்கு வர அ விடிஞ்சிருங்க அதுக்கு சொல்றதுங்க
இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதுல எனக்கு கொச்சு கருத்துனு ஆயிச்சுங்க கருக்குண என்னகேட்டா என்ன பண்றே முறுக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு போனேனா அடுத்த நா காலைலதாங்க வருவே
அதுக்குதாங்க நா சொ ற த இது சொல்லக் கூடாது நீங்க சொன்னா ஒதாவது நெனைச்சக்கீன்னு சொல்லிதா நானு சொல்ல கூடாது சொல்லகூடாதுனு பாத்தங்க பரவாலங் நீங்ளே புஞ்சுகிட் ங்க
உ ஆமாங்க ஏனா எனக்கு குடும்ப குட்டினு இருக்குதுங்க அவங்ளுக் கு நா போய்சேர்ந்துட்னா குடும்பகுட்டிய யாருங்க பா
ஆமாங்க இப்ப நீங்க அதாங்க நீங்க சொன்னீங்கல கெட்ட பேர் எருக்குறதுக்காக அதுதாங்க நுப்பது நுப்பது லு அஞ்சுனாலா அது கெட்ட பேரு எடுக்கறத்தாங்க ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காங்க அது
ம் தெரியும் தெரியுங்க நானும் பாத்தேன் அது என்னன அது என்னவே போடுவாங்கன்னு சொல்லி எனக்கே தெரியாதுங்க இப்பதாங்க பாத்தே
கண்டிப்பாங்க யாரையுமே நம் நம்ப முடியாதுங்க இப்ப யாருமே கூடவேயிருப்பானுங்க திடீர்னு ச சறுக்குனு சொருவிட்டு சிருக்குனு போயிடுவானுங்க அதுதாங்க பயமா இருக்கு
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்ல என்னா நடந்துச்சுனு நமக் தெரியாதுங்க அதே ஒண்ணு நம்ம வீட்ல நடக்கிறப்ப நம்மளுக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுக்கு தாங்க நான் சொல்றேன் பாத்து சூதானமா பாதுகாப் போய் இருக்கணுன்னு அதுக்கு தாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கன்
ஆமா ஆமாங்க நாணும் அதாங்க புரிஞ்சுக்கிட்டங்க இனிமேல் நான் கரட் பண்ணிக்கிறேன் ஆனா நாளைக்கு நான் வரமாட்டேங்க என்ன ஆ ச்சினாலும் நைட்டு வந்து ப பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து எந்திருச்சு எதுக்குங்க நாங்க பொறுமையா ஜாலியா காலையில எந்திருச்
நீங்க சொன்னீங்க முன்னாடி வந்து காதல் பண்ணிட்டு இருக்க காதல் பண்ணிட்டு இருக்கறப்ப பண்ணிட்டு இருந்தேன் அப்டிங்கம் போது இருந்தீங்க அதுல வந்து ஒரு பிரச்சன கெடையாது ஏன்னா நீ உங்கள நம்பி ஒரு குடும்பங்கிறது வந்து இப்ப அப்ப இல்ல இப்ப இருக்கு அதனால வந்து சூதானங்கி றது முக்கியமான ஒண்ணுங்க செரிங் கடைக்கு போய்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எது கூட்டம் கூடுதலா இருக்கு சொன்னீங்க அங்க என்னங்க ஆச்
ம் அது எனக்கு என்னன்னே தெரியலங்கே கடைக்கு போற ப்ப அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டு இங்கேல்லாம் உக்கர கூடாது எந்திரிச்சி போ எந்திரிச்சி போன்ட்டு இருந்தாங்க யாரு நீயு யாரு கொண்ணு வந்து விட்டா நீ கெளம்பு கெளம்பு மொதல்ல கெளம்பு கெளம்புனு எல்லாரயும் வெரட்டி உட்டுட்டு இருந்தாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பால் சொசைட்டி வச்சிட்டுரு அவங்க அவுங்க கூப்டாங்காட்டி ஒரு பத்து பாஞ்சு பேரு வண்ட்டாங்க
சேரிங்க
போறவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க ஆனா நா மட்டும் யாரோ வெளியூர் மாரி போயிட்டு அப்டி போறப்ப எட்டி பாக்கற வரப்ப எட்டி பாத்துட்டே வந்தேங்க பாத்த மக்கள் என்ன நெனைச்சிருப்பாங்கனு தெரியிலைங்க
இல்லைங்க அதான் அதாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அவுங்க என்னமோ நெனச்சிட்டு போறாங்க நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம போய் என்ன ஏதுன்னு கேப்பாங்க தெரியாத ஒண்ணு போய் நம்ம போய் எப்டிங்க கலந்துகிட்டு என்னாச்சி ஏதாச்சினு நம்ம போய் கேக்க முடியும் சரி விடுங்க எப்டி இருந்தாலும் காலை நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிருங்க என்ன ஆச் சின்னு
ஆ ஆமாங்க ஒன்னும் ஆகலைங்கா அவரு வெளியூர்ல இருந்து யாரோ குடிச்சு போட்டு வண்ட்டாரு போல ங்க வந்து உக்கன்ட்ருபாரு போல கால்ல கட்டு போட்டு வந்திருக்காரு புடியதோட தா இருக்காரு எதுக்கு இங்க வந்து உட்காறரு நீங்க யாரு இப்டி வந்து உட்காரலா நாங்க இங்க பால் பேசிட்டு வச்சிருக்கோ எப்புடி உக் பார்ரானு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து பண்ணிடோ வன்ட்ருகாங்க கையில ம் கையில காசு இருந்து ஜோப் காசு இருந்தாலே காலரை தூக்கிவிட்டு எல்லா சண்டைக்கு போறதுதாங்க
சேரி சேரிங்க ஆமாங்க உன்மதாங்க உண்மதாங்க அதுவே பார்த்தீங்கன்னா இப்ப உட்காந்துட்டு இருந்தவ வந்து கால தூக்கி வுட்டுங்க பாக்கெட்ல ஒரு ஐநூறு ருவா நோட்டு ஒரு பத்தனைத்தை வச்சிருந்தாருன்னா இப்டி பேசினுப்பாங்களா பேசிக்க முடியாதுங்க வாயு வாயுவ முடியாதுங்க அதாங்க பணத்துக்கு இருக்கரும கூட வந்து மனுஷனுக்கு இல்லங்க
ஆமா ஆமா இங்க ஒழுக்கமா டிரஸ் போட்டு போனதா ஷோரூம்குள்ளயே விடுறானுங்க கிழி்ஞ்ச டிரெஸ் போட்டு போனா ஷோரூம்குள்ள விட மாட்டேிறேங்க ஏன்னா டிரரெஸை வச்சுதாங்க அ இந்த வந்து க கேரக்டர் டிசைட் பண்றாங்க
வந்து டீரஸ்கோடவச்சுதாங் மதிப்பிடுறானுங்க அது வந்து ஒரு ஒரு சொல்றதுக்கு இல்லைங்க வெளித்தோட்றத்த வச்சு மட்டு ஒருத்தர எட போடுறது வந்து
ம் ம் அப்துல் கலாம்லா பாத்தீங்களா அவரே ஒரு வே காய ஒரு ஸ்டோரி ஒன்னு எழுதியிருந்தரு பாத்தீங்கன்னா அவர் கைப்பட ஒரு புத்தகம் ஒன்னு எழுதி அந்த நாளல்லா அவர்ல்லா ப சுருங்கி போன முடிய அந்த மூ மூஞ்சி அதெல்லா வச்சுட்டு அதெல்லா எவளோ பேசிருப்பாரு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதெல்லா கண்டிப்பாங்க இப்போ வந்துங்க ஏங்க அவர் வந்து ஒரு விமான நிலையம் போகும்போதுங்க வேட்டியு சட்டையு கட்டிட்டு போனது பாத்தீங்கன்னா அவர் வந்து வேட்டி சட்டையல்லா உருவிட்டெல்லு செக் பண்ணிட்டு அதுக்கப்ற தா போட்டு வுட்டு போயிருக்காங்க
ஆமாங்க இதே மாரி ஒரு படத்துல பாத்துருக்கணுங்க
அத வச்சுதா எடுத்திருக்காங்க ஆனா அவரு அவர பத் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுல இருக்க எவனா இருந்தாலு அ அவ அவர பேர சொன்னாலே பயப்படுவாங்க அ அந்த அளவுக்கு ஒரு சாதனையு ம படைச்சிட்டு போயிருக்காருங்க
ம் ஆமாங்க ஏன்னா அவரு சின்ன ஆள் கெடையாதுங்க அவ ஒவ்வொருத்தவங்கையு ஒவ்வொரு தெறமை இருக்குங்க ஏன்னா சின்ன வயசலந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு எடத் இதுக்கு வரறதுல்லா சின்ன ப சின்ன இது இல்லிங்க ஏன்னா அடிப்பட்டு வந்தவங்க தாங்க மேல
ஆமாங்க உண்மை தாங்க என்ன சொல்றதுங்க அவுரு இந்த மாதிரி சாதிக்கணும்னு வர்றவங்க தாங்க திடீனு சோதனையா போய் முடியுதுங்க
ஆமாங்க ஏ சாதனை தானாதான்
சோதனை முறியடிச்சா தா சாதனை முறியடி முடியும் அது தா கேள்வி
ஆமா ஆமாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாதனை எல்லா இல்லிங்க சோதனை மட்டுதாங்க மத்தவங்ளுக்குலாம்
கண்டிப்பா கண்டிப்பா இங்கேயும் சோதனை தாங்க போது சாதனை ஏதும் பண்லைங்க
ம் ஆனா யாருமே சொல்றது வந்து எதுவுமே நம்பவே கூடாதுங்க நம்ம வந்து நல்ல விதமா சொல்லிடே இருப்போங்க ஒருத்தன் வந்து நீ இத பண்ணு அது பண்ணு அத கொடுத்து இத குடுத்து அதே இது பண்ணுன்பாங்க ஆனா அவனுக்காக தா நம்ம வேலை செஞ்சிட்டு இருப்போம் கடைசியா அவனுக்கானது கடைச்சிருச்சு நா நம்மள தூக்கி போட்டுருவானுங்க அவ்ளோதா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பங்க நீ சொல் றது நூற்றுக்கு நூறு உண்மை தா
இப்ப நீங்க பா ம் இப்ப உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு காரு ஓட்ட தெரியாதுனு வைங்க உங்க ஃப்ரெண்டு காரு கார் எடுத் துட்டு வந்து கூப்டாரு வாட போலானு ஆனா நீங்க போ கூடாது உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சு நீங்க கார் ஓட்டிட்டு போனும்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அந்த மாரி
ஏன்னா அவருக்கு அவர நம்பி நீங்க போக்கூடாது உங்கள நம்பி தா நீங்க எங்க இல்லம்
கண்டி கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி கூப் கூடும்போது பாத்தீங்கன்னா நம்மள வந்து எது ஏன் கூப்பிடுறா எதுக்கு கூப்பிடுறா அது யோசிக்கிறது இல்லிங்க கூப்டா ஏறி புடிச்சி போய்டுறதுங்க அந்த மாரி போகவே கூடாதுங்க அவன் என்ன நோக்கத்துல கூப்படுறான்னு தெரியாதுங்க
இல்லிங்க நோக்கத்துல கூப்பிடுறா அப்டில்லா இல்லிங்க நம்ம ஒரு ஏன்னா இப்ப உங்க உயிரு இப்ப உங்கள நம்பி இத்தன பேரு இருக்காங்க அப்டிங்கிறப்ப காரு உங்க கையில இருக்கணும் நீங்க தா கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா உங்க நம்பி இத்தன பேரு இருக்காங்கன்னா காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும்ங்க உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்ச கான்பிடெண்டா நீங்க எடு த்து பின்னாடி உக்கார வச்சு கூட்டிட்டு
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏனா அ சில நண்பர்களுலா பாத்தீங்கன்னா ஓட்டவே ஆ முறைனா கத்துக்கிட்டு புது கார்ல வாங்கலாங்க அவர நம்பில ஒரு குடும்ப குடும்ப த்துல இருக்கவங்களா இத நம்பி போயி எதாஒன்னா யாருக்குண்டோ வருதுங்க
ஆமாங்க அவுங்கவுங்களுக்கு ஏனா ஃபேமிலிலா இருக்குது நம்மதா பாத்திருக்கங்க அதுங்காட்டியும் நால ஓபனாவே சொல்லிட்டேங்க நால சும்மா இங்க பாக்க கிளப் ஒரு கிலோமீட்டர் ரண்டு கிலோமீட்டர்னா வரேன்
செரிங்க அது மலை மலை மேல போயி சுத்தி பாக்குறேன் அதுக்
ம் ம் ம் நாலா ஒரு ஒரு வருஷோ ஒன்ற வருஷோ காலமா அவன் நல்லா கு ஓட்டி பழகுனாலுமேங்க
செரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
மா யாரு வேணா கூட்டிட்டு போவ எனக்கு என்ன நம்பி வந்தா வாங்க இல்லாட்டி இல்ல ம் ம்
பாத்துகலா எல்லா நல்லதுகேனு போயிர்லா செரிங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கிற ஆ கண்டிப்பா நன்றி வணக்
நன்றி வணக்கம்